ஆ சொல்லு பாட் தம்பீ
எப்டி மேம் இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்க மேம்
பாப்பா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க மேம்
ஆ அப்பாக்கு உடம்பு முடியல சொன்னப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு வந்தியா
ஆமா மேடம் அப்பாக்கு உடம்பு சரியல ஹாஸ்பிட்டல போயிருந்தோ கொஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கோ பெருசாக ஒன்னு சொல்ல மேடம் கொஞ்சம் நார்மல் ஃபீவத்தா சொன்னாங்க பீபீமே கொஞ்ச ச்சி இந்த மாரி நாட்டு மெடிச அதெல்லா கொஞ்ச கொடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டுயிருக்க மேடம்
அப்ப இங்கிலீஷ் மெடிசனு சரி நாட்டு மருந்து கலந்து கொடுக்க கூடாதுப்பா அதனால நீ வந்து ஒன்னுக்கு ரெண்டு முற டாக்டர்ட்ட கேட்டுக்க கேட்டுட்டு நீ வந்து அதெல்லா பண்ணு சரியா ம் அது மாரி இப்போ வந்து நாட்டு மருத்துவனா என் என்ன மாதிரி குடுக்கிறிங்க வீட்ல என்ன மருந்து குடுக்குறிங்க கேக்குற கஷாயமா
காஷாய மாறி மேடம்
ஆ ஆ ஒ அப்ப நா வீட்டுக்கு வரும்போது அம்மா போட்டு தருவாங்களோ அந்த மாரி
அந்த மாரி காஷாய மாரி மேடம்
ம் ம்
நாட்டு முத்தலங்க சித்தா கெடையாது நம்ப டி ஹெச் மென் ஆர் கப் பண்ச் மாரி இருந்த மாரி
ச்செல மறந்துருவே எப்ப போட்றது அம்மா குடுக்குறுது சரியாயிடு தா இருந்தாலு அப்பனா நீ வந்து இங்கிலீஷ் மெடிசன் கொஞ்ச ஒரு வேல போட்றன்னா இன்னொரு இன்னொரு வேல வந்து ப்ச் இந்த இந்த மெடிசன் ஒ பொடு ஏன்னா ரெண்டையுமே கலந்து போட கூடாது
ஓக்கே ஓக்கே மேடம் புரியுது மேடம்
இதூ ஒரு புக்ல படிச்சம்பா தம்பி என்னண்ணா ய ஆ ப்ச் அதும்பேரென்னா அந்த வெத்தல இருக்குல்ல வெத்தலய வந்து என்னாப் பண்ணே ஏ அப்பாக்குத் தா தலைவலி வரும்ன்னு சொல்லிருக்கலால்ல ஃப்ஸ்ட்டு இப்ப படுத்தே இருக்காங்க ரொம்ப தலைவலி இருக்கு ஆ அதுதா அப்ப தலைவலி இருக்கு அதனால என்ன பண்ணு அந்த வெத்தல இருக்குல்ல அது வந்து மடிச் சீ தலையில வெக்க சொல்லு
மேம் அது வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும் அது எப்படி பண்ண அப்படினா வந்தூட்டு
உஹம்
அந்த வெத்தலைய வந்துட்டு கற்பூரம் அத நசுக்கி தடவி எண்ண போட்டு தேய்ச்சி அத சூடு பண்ணி அந்த மாரி
உம் ஹும் ஹும் அதுவும் பண்ணலாம் இல்ல வெறும் வெத்தலய வந்து லைட்டா சூடு காட்டி அந்த குழந்தைங்களுக்கு அந்த அகல் விளக்கு இது மாதிரி இருக்குது இல்ல அதுலயே சூடு காட்டி நம்ம பண்ணிக்கலாம்
ஓகே ஓகே மேடம்
உம் அது மாதிரி அந்த பேர் சொல்லாததுனு ஒண்ணு சொல்லுவாங்க பாரு அத எடுத்து நெருப்புல காம்ச்சி கூட அத கூட கொஞ்சம் மோந்து பாத்தா கூடோ கொஞ்சம் தலைவலி அதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால நீ அதுவும் கொஞ்சம் அம்மா கிட்ட ப்ப சொல்லி கை மருத்துவம் ஒரு நீ காலையில அப்பாக்கு அந்த மாதிரி குடுக்குறீங்கன்னா மதியம் ஈவினிங் வந்து அப்பா டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டும் ஏன்னா இதையும் கொடுத்து அதையும் கொடுக்க கூடாது
ஓகே மேடம்
அப்பாக்கு சுகர் பிப்பீலாம் அதெல்லாம் இல்லல்ல
அப்பாக்கு சுகர் பீபிலாம் அதுலாம் இல்ல மேம் நைட்டு நார்மலா இருக்கு எல்லாம் எப்பையுமே வந்துட்டுஇயர்லி ஒன்ஸ் ஃபுல்லா புல் செக்கப் பண்ணிப்பாரு போயிட்டு என்ன பிரச்சனை சொல்லிப்பாரு
இப்ப லீவ்லா எப்படி குடுத்திருக்காங்களா இல்ல அப்பா வந்து போயிட்டிருக்காரா இன்னும் வேலைக்கி
அப்பா வீட்லதா இருக்காரு கொஞ்ச நாள் லீவு லீவுதா இருக்காரு வீட்டல
ஹம் ஹம் உம் உம் அதா நீ சொல்லு அது இல்லாம இந்த மாடு எல்லாம் கொஞ்சம் பக்கம் போவேணானு சொல்லு ஏன்னா ஒரு சில டைம் அந்த கோமியோம் ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அங்க வர அந்த ஈ ஈய எல்லாம் மொச்சுக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூச்சம் இல்லாதவங்களுக்கு இப்ப வயசாயிடிக்கும்லல அதனால வந்து அதெல்லாம் ஒத்துக்காது
ஓகே ஓகே மேடம் வீட்டுல அந்த அளவுக்கு மாடுல்லாம் இல்ல மேடம் ஒண்ணுதா இருக்கு அதுவுமே மம்மி பாத்துப்பாங்க நா வேலைக்கு போறதுனால மம்மி டேக் கேர் பண்ணிப்பாங்களா தின்
உஹம் ஏன்னா அப்பா வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மா இருந்து நம்ம பாத்தது இல்லல்ல அவரு துருதுருன்னு எதாவது வேலைய இழுத்து போட்டு செஞ்சுட்டுருப்பாங்க அதனால சொல்றேன் நீ அந்த வேல வந்து வேணானு சொல்லிடு கொஞ்சம் நல்லா ரெஸ்டு ஏன்னா இப்ப அவரு வேலைக்கு போக ஆரம்பிச்சாருனாலே திருப்பி வந்து ஓட்டம் ஓடிட்டேதா இருப்பாரு அதனால வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு லீவு போட வேண்டியதானப்பா
நா எனக்கு லீவு அப்ளை பண்ணி பட்டு எனக்கு லீவு எதுவும் எனக்கு அப்ரூவல் ஆகல திரும்ப மேனேஜர்ட பேசினேன் மூணு நாள் லீவு கேட்டுட்டு ஏன்னா நா கொஞ்சம் இருந்து வீட்ல பாத்து ஏன்னா அவுராலையும் முடியாது வயசாயிடுச்சு
உம் உம்
பாக்கணும்
ஏன்னாஇப்போ வீட்ல இருந்து பாத்தாப்பா ஏன்னா என்னதா வந்து மருந்து மாத்திர எடுத்தா கூட ஒடம்புக்கு ஒண்ணுனா அவ்ங் வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்டு எடுத்தா மட்டுதா அவுங்ளால முடியுமே புரிதா அதுக்கப்றோ ஈத் இது இப்ப நீங்க எப்டி உள்ளூர்லே காமிக்கிங்ளா இல்ல வெளியூர்ல
இல்ல மேம் வெளில கடலூர் எல்லா மேம் காமிக்றோம் அந்தளக் எங்கூர் ம் எங்க ஊர்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்காது மேடம்
ம் ம் செரி செரி செரி அதா அப்ப எப்பயுமே பக்கத்லே ஒரு ஃப்ளாஸ்க்ல சுடுதண்ணி வச்சு வச்சிருங்க ம் அது வந்து ரொம்ப நல்லது ஏனா அப்ப அவரு வந்து சுடுதண்ல வந்து லைட்டா கிராம்பு இந்த திப்பிலி அந்த மாரி போட்டு குடுத்தா அவரு அந்த தொண்ட கரகரப்பு இருக்கும்ல அதெல்லா போய்டும் சாதா அந்த சுடுதண்ணிலே அது மாரி இந்த கற்பூரவள்ளி கால்ல வெறும் வயத்லே சாப்ட குடுங்க கற்பூரவள்ளி தொரசி போட்டு அந்த கஷாயம் கூட பண்லா கஷாயம் இல்லனா கூடோ சாதா தண்ணிலே போட்டு கொஞ்ச குடுத்தா நல்லாருக்கும்
ஓகே மேடம் புரிது இதுல நங்க நாளைக்கி ட்ரை பண்ணி அப்றோ நாளைக் மானிங் இது எல்லாமே வந்து பிஃபோர் ஆ மீல்ஸ்க் முன்னாடி எடுக்கமா இல்ல ஆஃப்டர் பிரேக் ஃபாஸ்ட்
கால்ல எந்திரிச்ச உடனே அப்பா வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லிடு தம்பி தண்ணி குடிச்சுடக்கப்றோ நல்லா இந்த எலைய நீ வாஷ் பண்ணி குடுத்தாலும் செரி இல்ல வந்து ஒட்டுக்கா நீங்க ஒரு நாள் வந்து கற்பூர வள்ளி மறுநாள் தொளசி அப்டி அது மாரி தொளசிலயே சாதா தொளசி ஜில்லாம அந்த கருந்தொளசி இருக்குல அது வந்து நல்ல ஒரு கருந்தொளசினா பாத்தீங்கனா இப்ப வந்து மேல வந்து வாடாமல்லி கலர்ல இருக் கு அந்த தொளசி
ஓகே ஓகே மேடம் புரிது
அது வந்து நல்ல இந்த சாதா தொளசி விட வந்து நல்ல வாசனையாவும் இருக்கும் அது வந்து நீங்க இந்த இந்த ரெண்ட மட்டு நீங்க கடபுடிச்சீங்கனாலே அவ்ங்ரு அவ்ரு நெஞ்சு சளிலருந்து ஜொரலாமே பறந்து போய்ரும் அமர் இந்த ஈர துணி வைக்கலாமே ஈர துணி போட்டீங்களா ஜொரோ குறைலங்றல்ல நித் நெத்தில அந்த நீங்க அதான் ஈவ்னிங் போய்ட்டு் ஆ சொல்லுங்க இந்த மாரி நல்லா கொதிக்கிது இல்யா டெம்பரேச்சர் கம்மி ஆகாத போது நல்லா வந்து ஈர துணி ஒரு துணி எடுத்து நல்ல காட்டன் துணில நல்ல ஈரன் ஈரம் பண்ணி நெத்தில போட்டுட்டு அத எடுத்தெடுத்து புழுஞ்சு திருப்பி தண்ணி மாத்தி மாத்தி போடணு போடும் போது அந்த டெம்ப்ரேச்சர் வந்து நார்மல்க்கு வந்துரும்
ஓகே ஓகே மேடம்
டெஸ்ட்லா எடுத்து பாத்தீங்ளா நார்மல் ஃபீவரா இல்ல ஏதாது
இல்ல மா இல்ல எ எ எல்லா டெஸ்டுமே எடுத்துட்ட மேம் நார்மல் பீவர் தா பட் ஈவன் கொஞ்சோ இந்த மார் மெடிஸ் எடுத்த கொஞ்ச டயடா பீல் பண்றாறு
அப்டியா இப்போது ஜொரோ வந்து எவ்ளோ நாள் ஆவுதுப்பா
ஃபோ ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆவுதுங் மேம்
அப்பனா வந்து கம் பா கண்டிப்பா வந்து அவரு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாக்கணும் ஏன்னா இப்போ ரத்த பரிசோதனைல மட்டும்தான் நல்லாவே தெரியும் இப்ப வந்து அப்பா வெளியல போறாங்க தண்ணினால ஏதாவது ஆனா அ மா இந்த அத சைடு இந்த மாரி இந்த இது லா வந்து இந்த தண்ணியலதா நம்மளுக்கு வரும் புரியுதா அது மாரி இந்த வெப்பத்தனால வர்றதா என்னன்றது வந்து நம்ம ப்ளட் டெஸ்ட்ல பாத்துக்கலாம் இல்ல சத்து குறைபாடுனால வருதா இல்ல வயது வயது காரணமா வருதா இதெல்லா நம்ம பாத்துக்கலா அ அதனால நீங்க வந்து எத் எதனால அப்டிங்கறத மட்டும் கொஞ்சம் பாருங்க பாத்துட்டு கண்டிப்பா நாளைக்கே அப்பாவ கூட்டின் போயிட்டு ஒரு ஒரு மண் நேரம் பர்மிஷன் போடுங்க குடுப்பாங்க ஆபீஸ்ல உங்களுக்கு செரியா ஒரு நேரம் போட்டுட்டு நீங்க வந்து அப் அப்பாவ வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போயிட்டு காம்ச்சுட்டு எனக்கு என்ன சொல்றாங்கன் சொல்லுங்க அது இல்லாம இந்த கைப்பேசிய மறக்காம பண்ணுங்க
செரிங் மேடம் ஏனா இந்த ப் நீங்க சொன்ன தொளசி ந்த எங்க சைடு கிடைக்கமான்ன தெரில அந்த கருந்தொளசி சொன்னீங்களா கருந்துளசிதாம் கிடைக்குமா தெர்ல பட் உங்களுக் உங்க சைடு இருந்துச்சுன்னா கொஞ்ச கொண்டு வாங்க
இப்ப நா அப்பாவ பாக்க வரணும் அதனால கண்டிப்பா நா வரே அப்பா என்ன என்ன பழம் சாப்டுவாங்க
எல்லாமே சாப்டுவே மேடம் அவுங்க
இல்ல விரும்பி என்ன பழம் சாப்டுவாரு இப்ப ஆப்பிளு மா துள அந்த மாரி இருக்கு இல்லையா அதுல வந்து என்ன பழம் சாப்டுவாங்கன் சொன்னா நா நா அந்த பழம் வாங்கிட்டு துளசி கூட நா வாங்கிட்டு வரே
ஆப்பிள் சாப்டுவார் மேடம்
ஆப்பிள் நல்லா சாப்டுவாங்களா சரி சரி இதுலயே ரெண்டா ஆப் ஆப்பிள் இருக்கு இந்த கிரீன் ஆப்
மாவப் ரெட் ஆப்பிளு கொஞ்சம் மாவு மாரி இருக் ஆமா அந்த மாரி தா சாப்டுவாரு இன்னு கொஞ்சம் சாப்றதுக் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும் இன்னு கொஞ்சம் இன் மத்த ஆப்பிளு கொஞ்சம் புளிப்பா இருக்கற மாதிரி இருக்கும் அது
ம் ம் அப்போ ஓ புளிப்பு சுவையா இருக்கற மாரி வேணும்
ம் கரெக்ட்டு
சரிப்ப ஹார்லிக்ஸ்ஸு இல்லன்னா வந்து இந்த என்ஷூர்ன்னு ஒண்ணு இருக்கு அம்பது வயசுக் அப்பாக்கு அம்பது வயசு ஆயிடுச்சல
ஆ அம்பது வயசு கிராஸ் பண்ட்டாரு மேடம்
ஆ அப்ப என்ஷூர்ன்னு ஒண்ணு வெக் கும் தம்பி அது குடுத்தனா கொஞ்ச சத்தா இருக்கும்பா அம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு
ம்
அதால என்ஷூர் வந்து வாங்கி குடு
ஓகே மேடம் என்ஷூர் நானு அது கேள்விப்பட்டது இல்ல மேம் நா பட் நா வந்துட்டு கூகுள்ள ஸ்
சரிப்பா இந்த வாட்டி நா வாங்கிட்டு வரே அப்பாவ பாக்க வரும்போது ஆப் பிளு என்ஷூரு வாங்கிட்டு வரே
ஓகே
வாங்கிட்டு வந்து நா சொல்றே அதுக்கப்புறம் நீ வந்து பா எதுக்கோ அத மாச மாசம் அது எப்போ தீருதோ அந்த மாரி வாங்கிக்குடும் ஒரு மாரி புது விதமா உங்களுக் நல்ல சத்து அதிகமா இருக்கும் அதுக்குதா சொல்ற சரியா சேரி நீ உ கூடியமான அளவுக் நாளைக் அப் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு பிலெட் டெஸ்டு எடுத்துட்டு வந்து எனக்கு அந்த ரிப்போட் ஃபோட்டா அனுப்சுடு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நர்ஸ்ஸு இருக்காங்க வீட்டுக் பக்கத்துல நர்ஸ்ஸு இருக்காங்க நா அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு உனக்கு நா என்னன் சொல்ற நா வந்து அப்பா வந்து ஞாயித்துக்கெழம வந்து அப்பா கொஞ்சோ கேட்டுதா சொல்லு நீயும் பத்ரமா பாத்துக்க அம்மாவு கொஞ்சோ கேட்டுதா சொல்லுங்க
ஓகே மேடம்
செரிப்பா செரிப்பா ஓகேப்பா செரி பாத்து பத்தரமா போயிட்டு வா வேலைக்கு செரியா
ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் நீங்க பாத்து பத்தரமா போயிட்டு வாங்க ஆ ஓகே மேடம் பாய்